க்றீங்ளா ஆ நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே இப்பதா வர்க் எல்லா முடிச்ட்டு வந்துட்டுதா இருக்கே நீங்கப் நீங்க என்ன பண்ணிட்ர்
நா ஆ சாப்டாச்சு நா ஸ்கூல்க் போய்ட்டு வந்தேனா கொஞ்சோ டயர்டாயிருச்சு எனக்கு றே நேத்து எதூ பண்ண முடியல ம் அத்னால ஆமா நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷ் னுருந்ச்சுங்களா அதனால ஹ ஆ ரொம்ப டிலே ஆயிருச்சு அங்கருந்து வர்றதுக்கு ஆ அதனால ஒண்ணு பண்ண முடியில இன்னிக்கி செரி ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னிலந்து டாட்டாயிருச்சு வேற உம் போயிட்டு வந்தேனா ஆமா டீச்சஸ்க்கு இன்னில இருந்து இருக்
அப்படிங்ளா ஓகே ஓகேங்க அடுத்த ஸ்டூடண்ட்க்கு மண்டேல இருந் ந்திருக்கூ
ஆமா தேஸ்டே தேஸ்டேல இருந்து இருக்கு ஃபோர்த் அன்னிக்கு தானே சொன்னாங்க
அப்டிங்ளா ஓகே ஓகே. உம் ஓகே சிஸ்டர் நீங்க அதா உங்ககிட்ட இன்னொன்னு கேக்லா இப்போ எப்பிடி நீங்க ப்ரஷர டீல் பண்ணீங்க நீங்க எவ்ளோ ஸ்டூடண்ட்ட பாப்பீங்க
உம் நா எங் எங் கிளாஸ்ல வந்து அ ஃபாட் டி ஸ்டுடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபட்டி ஸ்டுடெண்ட்ஸா அப்போ அது வந்து டென்த்துல டென்த்துல ஃபாட்டி ஸ்டுடெண்ட்ஸ் இருக் க்றாங்க ஒவ்வொருத்திருமே வந்து ஒவ்வொரு விதமா இருப்பாங்க அ ரெண்டு பேரு கூட ஒரே மாதிரி இருக்காங்கன் சொல்லவே முடியாது அந்த ஃபாட் ட்டி ஸ்டுடெண்ட்ஸியு ஆஹ் இந்த டைம் என்ன ஆ ச்சினா ரிசல்ட் என்னாச்சினா ஆம் அ இ எல்லாருமே வந்து சிக்ஸ்டிக்கு மேல ஏ டல்லோஸ் ரி பிரைட்டு செரி எல்லாம் பசங்களுமே வந் து சிக்ஸ்டிக்கு மேல மூனேப் பேர தவற அந்த நாப்பது பசங்கள்ல ஏம் உம் உம் ம் நாப்பதுப் பசங்கள்ல மூணு பேர் மட்டும்தா அறுவதுக்கு கம்மியா வாங்கிருக்காங்க மத்தவங்க எல்லாருமே அறுவதுக் மேல தா வாங்கியிருக்காங்க அது எப்படின்னா அவங்கள அவங்கள வந்து நம்ம தனித்தனியா ஜட்ஜ் பண்ணவே முட் டியாது முடியாது நம்ம வந்து ஓவராலாக ஒன்னு குடுக்குறோ அப்டினா அ ஆ இந்த டென்த்து பசங்களே தா வந்து ப்ரெஷர்ரு ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுல்லைங்களா அப்ப அந்த டென்த் கிளாஸ்சே தா வந்து நம்மளுக்கு ஒரு ஓவர் ப்ரெஷர் குடுக்கு ம் ஒவ்வொருதரையு எப்டி டீல்ப் பண்ணும்னு பிகினிங்ல நம்மளுக்கு அந்த ஒரு கன் கன்க்ளூஷனே வராது போக போகதா வந்து அவங்கள பத்தித் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வந்து கரெக்டான ஒரு ஐடியா கெடைக்கு சேரிங்ளா ஆ அதுனால ஆ பசங்கல்ல வந்து முழுசாத் தெரிஞ்சுக் கிட்டா நம்மளுக்கு அந்த ஆ டென்த்துக்கு போற ஒரு ஃபீலே இருக்காது ம்ச் மத்த க்ளாஸ் மாதிரி லோவர் க்ளாஸ் மாதிரி ஆ போய் அந்த அ அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு அந்த பிரஷர்க் கம்மியாயிரு தெரியில அப்டின்னாதாப் ஜாஸ்தி ஆகு அதே மாதிரி தா எக்ஸாம் டைம் ஆலுன்னு செரி எதுவா இருந்தாலு செரி இல்ல வீட்லயோ ஏத் எந்த எந்த இதானாலு செரி அது நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டா கரெக்டா ஜட்ஜ்மெண்ட்டு குடுத் த்துட்டாலே அத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு ப்ரஷர் கம்மியாயிரு எப்பவுமே ம் அத மட்டு தெரிஞ் எப்டி அன்லைஸ் பண்ணுன் தெரிஞ்சா மட்டு போது நம்ளுக்கு ப்ரஷருங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரொம்ப பீக்குக்கு போக தேவெல்ல அது அது நியூட்ரலா இருந்துக்கு நம்மளுக்கு எப்பவுமே
ஓகேங்க ஓகே இ ஹாண்டலே பண்ண முடியாதுங்க இப்பொ வீட்ல சும்மா ஏதாவது ஒரு ஒரு இன்னைக்கு நா எந்த வேலயு செய்யாம நாளைக்கு போட்டன்னு வெச்சுக்கங்ளே எல்லா மொத்தமா இருக்கப்போ அத பாக்கும்போது அப்டியே டென்ஷனா ஒரு மாரி பிரஷரா இருக்கு எப்பொ முடிப்போ எப்பொ முடிப்போ அப்டின்னு சொல்லி ஒரு மாரி இருக்கு கு இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம எங்கயாவது வெளிய போறோம்னு வெச்சுக்கோங்ளே ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ்கு அந்த மாரில்லா அந்த மாரிலா போகும்போது அவங்கள எல்லா எப்டி ஹேண்டில் பண்றதுன்னு அதுக்கு மேல பிரசரா இருக்கு நீங்களு இது பண்ணிருப்பீங்ளா என்னனு தெரில ரொம்ப ஒரு மாரிஇருக்கு ஒவ்வொரு தர் ஒவ்வொரு மாரி பேசுவாங்க சும்மா நம்ம இப்பொ இந்த வீடியோல எல்லா காட்ற மாரிதா இன்னைக்கு என்ன இப்ப நமக்கு வீடு இல்லன்னா வீடில்லயா அப்டிம்பாங்க இதே இருந்தா அடுத்து வேறதா அடுத்தது என்னன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னனு கேக் ருத வேலையாவவே வச்சுிருக்கு ப்பாங்கல்ல சில எல்லாம் அவ அந்த மாதிரி அளுங்க எல்லாம் டீல் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு மாரி அவங்க கேக்குற கேள்விக்கு வை ரொம்ப நம்மளோட வயசு அதிகமா இருக்கும் போது அவங்ககிட்ட நம்ம என்னன்னு பேச முடியாது கோவமா பேசினா தப்பா பேச என்ன மரியாதை கூடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ற மாரி பேசுவாங்க இந்த மாரி நிறைய இருக்கு ஒவ்வொன்லையும் கண்ட்ரோல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் இன்னொன்ன நமக்கு புடிச்சவங்க கிட்ட ஏதாவது கோவம் வந்தது ஒரு மாரி ப்ரேஸர் ஆ ஃபீல் ஆச்சுாண்ணா நமக்கு வந்து அத கோவத்து கோவமா காட்டாம திடீர்னு நம்ம அழுதுரூவோம் புடிச்சவங்க அப்படின்னா இல்லலைங்களா இதே வந்து மத்தவங்க என்ன தான் அவ்வளோ கோவம் வரும் பயங்கரமா டென்ஷன் என்ன பேசுறது என்ன பேச சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு எதுக்கு பேசிட்டு அமைதியா இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தப்பேன் ம்
நாலு பிரெண்ட்ஸ் நாலு பிரெண்ட்ஸ் கடைச்சாங்க அதாவது இந்த ஸ்கூலுக்கு போனதுக்க அப்புறம்ந்தான் ஒருத்தங்க வந் அதே நான் இன்னும் ப்ரீவியஸ் ஸ்கூலில் வேறு செய்கிறப்பவே ஒரு மேடம் எனக்கு தெரியும் இன்னும் மூணு பேர் வந்து உம் உம் இங்க போனதுக்கு அப்புறோ தா எனக்கு கெடைச்சாங்க கெடைச்சாங்க அதுல கூட ஒருத்தங்க வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா பாதில ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க அப்ப மூணு பேர் மொத்தம் மொத்தமாவே வந்து நாலு பேத்துல ஒருத்தங்க போயிட்டு டாங்க மூணு பேர் இருந்தாங்க என்ன ஃபிர்ஷரா இருக் இருந்தாலும் லன்ச் பிரேக்ல சேந்து உக்காந்து சாப்புடுவோமா ஆனா இப்போ கூட அதெல்லா இல்ல நாங்கனா கிளாஸ்க்குள்ள தா ஒக்காந்து சாப்பூடணு அந்த பர்டிகுலர் கிளாஸ்ல என்ன கிளாஸ் டீச்சரோ எந்த கிளாஸ்கு கிளாஸ் சீட்ச்சரோ அங்க தா ஒகன்ச பன்னு ஆனா முன்னாடி எல்லா வந்து நாங்க நாலு பேர் தா ஒக் காந்து ஒரு க்ளாஸ்ல ஒக்காந்து சாப்புடுவோ அப்போ அங்க போய் உக்காந்து சாப் ட்டாலே பிரஷரெல்லா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிறு
ம்ம்
ப்ரெஷர்லயிருந்தாலுமே ஆனா அது ஒரு நல்ல பாண்டிங் இருக்குணும் எல்லாருக்கிட்டயு நம்ம அந்த பாண்டிங் வெக்க முடியாதில்லையா அது வராது நம்மளுக்கு அதுனால ஒரு குறிப்பிட் ட இந் இந்த நா மூணு பேர் இருக்காங்கன்னா அந்த மூணு பேத்துக்கிட்டயோ வந்து அந்த பாண்டிங் இருக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு ரெண்டு பேத்துக்கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே அப்ப எனக்கு இதுவரைக்கோ வந்த அந்த ரெண்டு ஒ மூணு பேர்ல ரெண்டு பேர் கிட்ட லைட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ம் நாங்க ஒரு கேங்காவே ஃபாம் ஆயிட்டோ ஸ்கூல்ல வந்து இவுங்க வந்து தா கிராங்கே கிரியேட் பண்டாங்க அப்டின்னு சொன்ன மாதிரி ஒரு கேங்கயே ஃபார்ம் பண்ணிட்டோ ம் பண்ணதுக்கு அப்பறோ இப்ப லைட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே ஆனா ஒரு ஒரே ஒரு ஃப்ரண்டு வந் வந்து ரொம்ப பாண்டிங்
ம்
வந்தாலுமே அது தான ஒடைஞ்சிருன்ற மாதிரி அப்டி இருக்கு சோ அந்த மா திரி இருந்தா வந்து எ அப்போ ம் ஆ ஆல்மோஸ்ட் மூணு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் மாதிரி தா யாருக்கு எங்கே எப் போ என்ன ப்ராப்ளமா இருந்தாலு சேரி அது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போ போ இப்போ ஏ இந்த மூணு பேர் ருக் க்காங்க அப்புறோ இன்னொருத்தங்க வெளியில இருந்து நம்ம கூட வந்துருக்காங்க ப்டின்னா அ நா நா நா இப்ப எப்டி ப என்ன பண்ணுவேன்னா அந்த த ஃபோர்த்து பர்சனுக்கு தா இம்பார்ட்டன்ட் குடுப்பே நானு இந்த மூணு பேத்துக்கு நா இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டே சோ நா இம்போர்டன்ஸ் குடுக்குறது கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிர்ப்பாங்க கரெக்ட்டு இவ பண்றது கரெக்
ஆமா ஏன்னா அவங்க வந்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட கூடாதுல்ல தனியா இருக்க மாதியோ அந்த மாதிரி எல்லாம் ம்
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெடச்சாலு நம்ம ரிலாக்ஸ் ஆயிறுவோ ஓவர் பிரஷர்ல இரு க்கறப்போ ஃப்ரண்ட்ஸ் கெடச்சாலுமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவோ அது இல்லாம நம்ம வீட்டு க்குள்ள ஓவர் எது எதுக்கு பிரஷர் எடுத்துக்குணு எது எதுக்கு தேவ இல்ல இதுல லீஸ்ட் போ தர் அப் டினு நெனச்சன்னா நா இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நா ஆனா இங்க விட்டு அங்க ஸ்கூலுக்கு போயி ட்டோனா பசங்களு செரி ஏ டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேரி யாரா இருந்தாலுமே அது டோட்டல் ரிலாக்ஸ்சேஷன் தா
அந்த மாதிரி கண்டிப்பா ஃபிரண்ட்ஸ் கூட இருந்த இப்போ நானுமே ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு சாரி காலேஜில படிக்கிறப்ப எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க
உம்
இல்லல்லாம் எவ்ளோ திட்டு வாங்கிட்டு ஒரு மாதிரி கவலையாவோ இல்ல கோவமாவோ போறப்ப அவங்க கூட போய் சேர்ந்து அஹ் இந்த மாதிரில்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சரி விடு அவங்கதானே விடு அப்படின் சொல்லி அவங்களும் சொல்லி அந்த மாதிரி நம்மளை நார்மல் பண்ணிடுவாங்க சீக்கிரம் நம்ம கவலையா இருந்தாவ ஏதா இருந்தாலும் சரி விடு அப்படின்னு பேசி வேற ஏதாவது ட்ராக் வேற ட்ராக் அந்த மா தே வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவோம் இது உனக்கு தெரியுமா அது உனக்கு தெரியுமா வேற ஊரு கதையை பேசுறது இல்ல மறந்துடும் அந்த மாதிரி வந்து் எவ்வளவு நேரம் பேசுவோம் அப்படின்னு தெரியாம விடிய விடிய பேசின நாள் ல இருக்கு நாங்க ஐ வி ல்லா போய்ர்க்கு போயிர்க் கோ அந் டைம்ல ட்ரெயின்ல போறப்பல்லா விடிய விடிய ஒக்காந்து பேசிக்கிட்டு மூணு பேரு மாத்தி மாத்தி காசிப் பண்ணிக்கிட்டு அந்த மாரிலா போனதெல்லா அப்பல்லா வந்து பெருசா ப்ரஷர் அப்டி ஜாலியா இருக்கு இதே மேம் திட்றாங்னா திட்ற வரைக்கு ஒரு மாரி இருக்கு திட்டனதுக்கப்றோ இந்த பக்கொ வெளிய வந் பாத்தா சேரி உடு அந்த என்ன ஒரு ம ஒரு சில மேம்லா வந்து வேணும்னே இருப்பாங்க பண்ணுவாங்க எப்டின்னா அ எல்லாரு முன்னாடியு திட் டக்கூடாது இல்லிங்ளா அது ஒரு மாரி கோவொ வரு நமக்கே கோவொ வறப்ப நமக்கே நம்ம எப்டி பேசுவோ என்னன் தெரியாதனால நா கோவத்துல பேசி என்ன அப் சேரி சேரி நா வெளிய போய்க்கிற அப்டின்ற மாரில்லா பேசிட் போயிருவனா அதுனால கொஞ்சொ கெட்ட பேரு இருக்கு காலேஜ்ல இருந்தாலு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அப்டி கடையாது எல்லாருமே அப்டிதா எங் க்ளாஸ்ல ஒரு மேம் மட்டுந்தா அப்டி பண்ணுவாங்க எல்லா மேமு அப்டி பண்ண மாட்டாங்க அந்த மார்ருக்கப்போ அந்த மேம் அந்த மேம்லா யாருக்குமே புடிக்காது ஏன்னா அவுங்க வந்து எல்லாத்தையு இன்சல் பண்ணிட்டேதா இருப்பாங்க ஏதாவ் ஒண்ணு பண்ணாலே இத என்ன பண்ணிட்ட இதுக்கு முன்னாடி எப்டி பண்ணிருந்த அப்டின்ற மாரி கம்ப்பேர் பண்ணி பண்ணி பேசுவாங்ளா அதுனால அந்த மேம யாருக்கும் புடிக்காது அதுனால நீங்க நா ஏதாவ்து பேசும்போது எல்லாத்துக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு ஆனா யாரு எந்த்ருச்சி நின்னு ஹெல்ப் பேசல்லா மாட் டாலுங்க இதே ரெண்டு ஃப்ரெண் ரெண்டு பேர்ருப்பாங்க அவுங்க எங்கூட வந்து யே பேசிட்டு வெளிய வந்து நின்னுப்பாங்க எங்களோட சேந்து அந்த மாரில்லா வந்துக்கு
அதே நீங்க சொன்னா மாதிரி தா இ அ ஸ்கூல்ல ஃபஸ் ட்டு ஃபஸ்ட்டு நாங்க நாலு பேர் ச நாங்க நாலு பேருதா ஆ எ நாங்க போய் சேர்றப்போ ஆறு பேரா போய் சேந்தோ எங்க எங்க வந்த முப் ப்பது பேர்ல ஒரு ஆலு பே ஆறு பேர் த்தி ஏழு பேர் எடுத்துருப்பாங்க போல
ம்
ஏழு பேருமே ஆ ஒரு ரெண்டு பேர் மட்டுந்தா இல்லனு நெனச்சுக்கோங்களே அப்பறோ மீதி நாலு பேர் அஞ்சு பேரு ஒட்டுக்காதா இருந்தோ ஏன்னா நாங்க மட்டுந்தா ஃபஸ்ட்டு புதுசா போய் சேந்தவங்க வேற யாரு கூடயு மிங்கிள்ளாக முடியாது த்து அப்ப நாங்களே ஒரு கேங் கேங்காயிட்டோ ஒரு குரூப்பாவே இருந்துட்டோமா சாப்புட்றதுக் கு அதுக்கு இதுக்குனு போறதுக்கு வர்றதுக்கு அதெல்லாமே நாங்களே பேசிக்கிட்டோமா அதனால வந்து ம் எங்களுக்குள்ள கம்பர்ட்டபிளா இருந்த்ச்சு அதெல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் ஸ்கூல்ல விட இங்க கெடச்ச இப்போ ரீசெண் ட்டா நாங்க வொர்க் பண்ற எடத்துல கெடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மேச்சூர் லெவல்க்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆ இ அந்த ஒரு பொண்ணு மட்டு சொல்லிட்டே இருப்பா எப்போமே ம் எந்த ஒரு அட்வைஷ்னாலு கால் பண்ணிடுவாங்க ம் என்ன பண்லா இங்க என்ன பண்லா அப்டின்ற மாதிரி கால் பண்ணுவாங்க ஃப்ரி என்ன அட்வைஸ் வேணுன்னாலு கரெக்டா கால் பண்ணுவாங்க அந்த மூணு பேருமே எனக்கு தா கால் பண்ணுவாங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லு இப்டி பண்லாமா அப்டி பண்லாமான்னு சொல்லு சேரி சேரி அதுல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தா ம்
ஓகேங் ஸ்ச்சர் நம்ம அப்றொ பேஸ்லா
ஆ சேரி ஓக்கே பாய் பாய் சேரி பாய் அவ்கே